ப்ரோ
ம் கேக்குது
என்ன பண்றிங்க ப்ரோ
ஆ இப்பதா ப்ரோ காலேஜ் முடிச்சுட்டு வந்தே நீங்க என்ன பண்றீங்க
நானு இப்பதா ப்ரோ காலேஜ் முடிச்சுட்டு வந்து சாப்ட்டே
என என்னா படிக்கிறீங்க
நா பி காம் படிக்கிறே ப்ரோ நீங்க என்ன படிக்கிறீங்க
ஐ டி படிக்கிறே எந்த இயரு
ஓ‌ தேட் இயர் படிக்கிறே ப்ரோ நீங்க
ஃபைனல் இயர் நா
ஆ பைனல் இயர் தானா சரி ப்ரோ சாப்ட்டீங்களா எதாச்சு
ம் இப்பதா ப்ரோ டாமினோஸ்ல ஆட்ரு போட்டேன் வந்துச்சு சாப்ட்டேன் நீங்க
ஆட்ரு போட்டுதான் சாப்புறீங்களா வீட்ல ஏது சமைக்கலியா
இல்ல இல்ல ஹாஸ்டெல்ல தங்கிருக்க எ ஃப்ரெண்டு சொன்னா சரி ஆ ஆமா ஆமா ஃப்ரெண்டு சரி டாமினோஸ் ஆட்ரு போட்லாம் அப்டின்னா சரி போடுறா அப்டின்ட்டு ரெண்டு பேரும் சேந்து போட்டோம் அப்பதான் வந்துச்சி சாப்ட்டோம் நீங்க சாப்ட்டீங்களா
அப்டியாமா நானும் சாப்ட்டேன் ப்ரோ இப்ப ஹாஸ்டல்ல எப்டி நீ பசங்க தான் சமைக்கணுமா இல்ல அதுக்குன்னு தனி மெஸ்ஸு கேன்டீன் மெஸ்ஸு ஆ மெஸ்ல தா போய் சாப்புடுவீங்களா
பேமெண்ட் வாங்கிருவாங்க மொத்தமா ஸ்டார்டிங்குலே பேமெண்ட் வாங்கிருவாங்க
ம் அங்கே சாப்பாட்லாம் நல்லா இருக்குமா மெஸ்ஸுலல
ம் ஓகே தா ப்ரோ நல்லாதான் இருக்கும் சாப்புட்லாம்
எப்டி டெய்லியு டிஃப்பனு ஈவ்னிங்னா சாப்பாடு எல்லாமே இருக்கும்
கரெட்டா இருக்கும் எனக்கே ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் என்ன அடிவாங்கும் மத்தபடி எல்லாம் ஓகே தான்
மத்தபடி ஓகே தான் ஹாஸ்டல் லைஃப் எல்லா எப்டி ப்ரோ பசங்கலாம் எப்டி இருப்பாங்க ஜாலியா இருப்பானுங்களா
அவ்ளோவா யாருகிட்டயும் பேச மாட்டே ப்ரோ நா உண்டு என் உண்டு ஆ ஃபோனு கையுமா சுத்திட் இருப்பேன் கேம் ஆடிகிட்டு
ஆ என்ன கேம் விளையாடுவீங்க ஃப்ரி ஃபையர் விளாடுவீங்களா
இந்த மொபைல்ல ஆட மாட்டே நானு லேப்டாப்புல ஆடுவே
லேப்டாப்ல அதான்ன கேம் விளாடுவீங்க
வேலரன்ட்டு பப்ஜி பிசி வேலர அப்புறம் ஆர் டி ஆர் னு ஒரு கேமு நெறைய கேம் ஆடுவே ப்ரோ ஜி டி ஏ வைஸ் சிட்டி
ஜி டி ஏ வைஸ் சிட்டி நா சேரி ப்ரோ சேரி ப்ரோ
டி நீங்க
நானு லேப்டாப் வச்சிருக்க லேப்டாப் வந்து மூவி பாக்றதுக்குதான் யூஸ் பண்ணுவ
இன்னா லேப்டாப்
கவுர்மெண்ட் லேப்டாப் ப்ரோ இப்ப குத்தாங்க ல ஆ இப்ப ஸ்டாலின் குத்தாருல அந்த லேப் டாப் குத்தாங்க
ஏ
அதா யூஸ் பண்ணிட்டு இருக்க அது அது எதுவு இல்ல கேம் விளாடுவ ஜி டி வை சி டி விளாடுவ அப்டி எதாச்சு மூவி எதாச்சு பாப்பே புதுசா வந்தா டவுன்லோட் பண்ணி பாப்பே அதுக்குதா லேப்டாப் யூஸ் ஆகு மூவி லா பாப்பீங்ளா
ம் அப்பப்ப பாப்ப ஃப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கனா ஃப்ரெண்ட்ஸோட பாப்ப சேர்ந்து ஆஃப் லைன்ல
ஆ ஆன்லைன்லனா ஓ டி டி ல பாப்பீங்ளா
ஆமா ஆமா ஆமா
இப்ப ரீசன்டா என்ன மூவி பாத்தீங்க
ரீசெண்டா சீரிஸ் தா பாத்த டீச் யு எ லெசன் னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ்
நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் தா ஆ சேரி ப்ரோ சேரி ப்ரோ
நீங்க என்ன படம் பாத்தீங்க கடசியா
கடசியா இப்போ வந்து நானு அதிரடினு ஒரு படம் வந்தது
நா கருப்பன் பாத்த கடசியா நெட்
கருப்பு கருப்பு கருப்பனா கருப்பா கருப்பு சூர்யா அதுதான
கருப்பு கருப்புதா
நல்லா இருந்ச்சா ப்ரோ அந்த மூவி
ஓகேதா ப்ரோ
நா தேட்டர்ல போய் பாத்த ப்ரோ அந்த படோ நா சுத்தமா புடிக்கில எனக்கு எனக்கு புடிக்கில ப்ரோ
அவனுங்க குடுத்த ஹைப் அளவக்குல்லா இல்ல ப்ரோ பாட்டு பாட்டு இல்லன்னா அந்த படமே இல்ல பாட்டு இல்லனா பட மே இல்ல ப்ரோ அந்த பாட்டு மட்டு இல்லன்னா படமே இல்ல பி ஜி எம் பாட்டு இல்லன்னா படமே கெடையாது
ம் அதா கொஞ்சோ எமோஷ்னல் பீலிங்ஸ்ல்லா வெச்சிருந்தா கொஞ்சோ அதெல்லா கொஞ்சோ நல்லா இருந்தது அவ்ளதா மித்தபடி சூர்யாலா அவ்ளவா நல்லால ம் அப்றோ ப்ரோ
அப்றோ நீங்க என்ன சாப்ட்டீங்க
கேக்குதா
கேக்குது கேக்குது நீங்க என்ன சாப்டிங்கனே சொல்ல
நா வந்து ரசோ கருவாடு ப்ரோ ஆ ஆமா கா காலிலயு அதேதா மதியமு அதேதா நைட்டு ஃப்ரெண்ட்
மூட வேண்டியதா
நல்லாதா இருந்துச்சி அதெல்லா சாப்ட இல்லன்னா அது முட்ட போட சொன்ன முட் டு இந்த கடைக்கு போய்ட்டு அப்டி இல்ல ப்ரோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாப்பாடு ப்ரோ சாம்பாரு ரசோ
நாள் செய்வாங்ளா
ஆமா என்னிக்காச்சு ஒரு நாள்தா செய்வாங்க வாரத்துல ஒரு நாள் அது மாரி செய்வாங் அ முட்ட வேணா சொன்னாங்க ஆஹா ப்ரோ கருவாடு வேணு முட்டயு வேணு அது மாரி வெச்சி சாப்டுவே
கருவாடு முட்டயு சேத்து சாப்ட கூடாது சொல்லுவாங் ம்
தயிரா கூட தா கருவாட சாப்ட கூடாதுன் சொல்லுவாங்க
தெர்ல முட்டன்தா நனைக்கிறே மீனு முட்ட ஆ மீனு முட்டன் நனைக்கிறே
ம்
ஒன்னுதான கருவாடு மீனு
எல்லா ஒன்னுதா நம்மளுக்கு வந்து சாப்பாடுலா வந்து வெஜ்ஜாகூட நான்வெஜ் சாப்பட்ற மாரிதா இருக்கு
சேரி ப்ரோ நீங்க சாப்டதுலே வந்து எப்டி சொல்றது வியடானா காம்பினேஷன் எதாவ்து இருந்தா சொல்லுங்
காம்பினேஷனா நல்ல ஒரு காம்பினேஷன்னா பிரியாணி பிரியாணி கூட இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறோ தயிர் பச்சிரி பச்சிடி சொல்லுவீங்களா இல்ல கிச்சுடி சொல்லுவீங்களா நீங்க
எதோ ஒரு அடி எதோ ஒன்னு ஆ குச்சுடி பச்சிடி எதா சொல்ல வேண்டியத்தா ஆ
அத அத வெச் சாப்டு ப்ரோ உனக்கு எது புடிக்கு
அறுவறுப்பான காம்பினேஷனு சொன்னீங்கன்னா அத நீங்க சாப்புடுவீங்க ஆனா அத மத்தவங்க பாத்தாங்கன்னா ஒரு மாரி நெனைப் பாங்க அந்த மாரி காம்பினேஷன் எதா இருக்கா
அப்டினா அப்டினா நண்டு நண்டு நண்டு கேள்விப்பட்ருக்கீங்ளா
அதெல்லா சாப்பிட்டுருக்க ப்ரோ நண்டு அது கூட என்ன வச்சு சாப்பிடுவீங்க
அத கூட என்ன வச்சு சாப்பிடுவேனா நண்டு நண்டு தான் சாப்பிடுவேன்
நா வந்து மில்க் பிக்கீஸ வந்து சாம்பார்ல தொட்டு தின்னுவ
ஆ
இது வந்து இப்ப நீங்க பா சாப்பிடுவீங்களா அந்த மாரி மில்க் பிக்கீஸ் பிஸ்கெட் இருக்குல்ல
கேட்டா அது சம்
ஆ அத வந்து சாம்பார்ல தொட்டு தீங்குவன் புரியுதா இந்த மாரி வந்து அதுதான் அதுதான் இந்த மாரி அடுத்து மத்தொங்க வந்து இத பாத்தா ஒரு மாரி நனைப்பாங்களா அந்த மாரி எதாவது சாப்ட்டுருக்கீங்களான்னு கேக்குறன் ரெண்டு இத வந்து சேத்து
அப்டின்னா மீன் கொழம்புல சாம்பாரு அந்த மாரி ஏதாச்சும் ஊத்தி சாப்ட்டு இருப்பேன் எல்லா கொழம்பும் ஒன்னா ஊத்தி சாப்புடுவன்
ஆ நா வந்து நா வந்து ரசம் மோரு சாம்பார் மூணுத்தியும் கொழச்சி அடிப்பன்
ஆ அப்ப அந்த இந்த மாரி சாப்பிடுவன் ஏதாச்சு
ஓகே ஓகே அது என்னன்னா எங்க ஹாஸ்டல்ல வந்து மோர் வந்து புளிப்பா இருக்கும் ரசோம் ரசோ வந்து லைட்டா உப்பா இருக்கும் சாம்பார்ல்ல ஒண்ணுமே இருக்காது சோ மூணுத்தியும் கலந்து அடிச்சா ஒரு டேஸ்ட் வரும் அத வச்சு சாப்பிட வேண்டியதான்
பசங்கல்லாம் எப்டி ப்ரோ அங்க ஹாஸ்டல்ல எல்லா நல்லா பேசுவானுங்களா ஜாலியா இருப்பானுங்களா
இப்ப பேசுனா பேசுவானுங்க
ம்
நம்ம எங்க பேசுனாதான ஃபோனு கையுமா சுத்திட்டு இருப்போம்
ம்
அது பழகிடுச்சு சின்ன வயசுல இருந்தே பழகிருச்சு அதனால அப்டியே நானு போயிருவேன் அத்தணு வேலைக்குலா போனா பேசுணு நாலு பேர் ட்ட அப்றோம் எதுவும் செட் ஆவது
உன்ன மாரியே ஏன் கூட ஒருத்தேன் இருப்பான் யாருக்கிட்டயும் பேசமாட்டான்
அதுக்காக அப்புலா இருக்க மாட்டன் யாருகிட்டயும் பேச மாட்ட அந்த மாரிலா இருக்
பேசுவாம் ப்ரோ இப்போ எனக்கு தெரியுதா இப்ப என்ன வ நான் வந்து உனக்கு தெரியலனா நான் உங்க கூட பேச சுறனா அவன் வந்து உங்கிட்ட பேச மாட்டான் புரியுதா அப்டி சொல்றன் இப்ப நீயும் என் ஃப்ரெண்டு தான இப்போ அவன் என் ஃப்ரெண்டு் உன்னாட பேசனா தப்புல்லாம் இல்லல ஜாலியா தான பேசுவ நீயும் அந்த மாரி கூட அவன் பேச மாட்டான்னு சொல்றன் இப்ப எனக்கு யாரனா தெரிஞ்சவங்களா இருந்தா கூட அவன் வந்து பேச மாட்டான்
ம் நா வந்து எப்டின்னா போயிட்டு நானா போயிட்டு பேச மாட்டன் யென் கிட்ட வந்து யாரா பேசுனாங்கன்னா நா ஜாலியா பேசிட்ன்டு இருப்பன்
ம் நானும் அப்டிதான் ஃப்ரோ நானும் வான்ட்டாடா போய் காலேஜ்ல்ல எவனும் எவன் கிட்டயும் பேச மாட்டன்
அதே மாரி க்ரூப்பா சுத்துவானுங்கல்ல அந்த மாரியும் சுத்த மாட்டன் கூடயே எவனயாவது வச்சுட்டு சுத்துறது அந்த மாரில்லாம் போ மாட்டன் ஏன்னா அலைக்கு அது எனக்கு எனக்கு செட் ஆவ மாட்டேங்குது அது ஏன்னு தெரியல சின்ன வயசுல இருந்தே அது அப்டியே போயிடுச்சு நா தனியாவே சுத்திட்டு இருப்பே எவனாவது கூப்ட்டு பேசினானுங்கனா கூப்ட்டு பேசனானுங்கனா ஜாலியா பேசிட்டு இருப்பே இல்லேனா நா மட்டு எ வேறண்டு நா மட்டு தனியா இருப்
ஆ சேரி ப்ரோ இப்போ நீங்க இப்ப நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்கல்ல
ஆ
இப்ப எப்போ வீட்டுக்கு எல்லா போவீங்க வாரத்துக்கு ஒரு
வீட்டுக்கு வார வார லா போகமாட்டே அ எக்ஸாம் முடிஞ்சு லீவு இல்ல மூணு நாள் நாலு நாள் லீவ் வந்துச்சுன்னா போவே இல்ல ஏதா வீட்ல ஃபங்க்ஷன்னு சொல்லி கூப்டாங்கன்னா போவே டே எல்லா வாரமு போனு அப்பில்லா போ மாட்டே
ஆ
ஏ ஒரு ரெண்டு மூ ஒரு மூணு நாலு நாள் லீவ் வருது அப்டின்னா போவே
ம் போயிட்டு ஊர்ல இருன்ட்டு வருவீங்க
ஆமா
ஊர் சைட்ல எப்டி கிராமமா வில்லேஜா
கிராமம் தா கிராமம் தா வில்லேஜ் வில்லேஜ்
வில்லேஜ் தா வில்லேஜ் னா நல்லது தா ப்ரோ அ அது ஜாலியா இருக்கு அதெல்லா வில்லேஜ்ல எப்டி உங்க ஊ
எங்க ப்ரோ அங்கேயே வெளிய சுத்த மாட்டே ப்ரோ நானு அதா சொல்றேனே சின்ன வயசுல இருந்தே அங்கேயு சுத்தமாட்டே இங்கேயு சுத்தமாட்டே எங்கேயு சுத்தமாட்டே அது அப்டியே பொட்டி பாம்பா வீட்டோட பாம்பா ஒ அடக்கி வச்சு அப்டியே இரு அவளதா
ஃபுல்லா ஃபோனு தா அப்ப
ஆமா
நா லா அப்டி இல்ல ப்ரோ பசங்க
நா ஒரு காலத்துலலா ப்ரோ வீட் ட்டுலயே இருக்க மாட்டே ப்ரோ ஒரு காலத்துல எல்லா போவே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட போவே போயிட்டு கெணத்துல குதிக்கிறது நீச்சலே தெரியாது நீச்சலே தெரியாது கெண் த்துல குதிச்சு வெளையாடுவோ ஓணா அடிப்போ பறவ இது குருவி அடிப்போ சுட்டு சாப்பிடுவோ மேகி செய்வோ
ம் மேகி தா ப்ரோ எல்லாமே நா பண்ணிக்கிறே ப்ரோ நீ சொல்றது எல்லாமே பண்ணிருக்கே நானு
பக்கத்து வூட்டு காம்பவுண்ட் எகிரி குதிச்சு போயிட்டு லெமன பறிச்சுட்டு வந்து ஜூஸ் போடுவோ கிரிக்கெட் வெளையாடுவோ கோலி ஆடுவோ கண்ணாம்புச்சு ஆடுவோ நைட்டு பத்து மணி பத்து ப த்தரைக்கில்லா வந்து லைட்டு வந்து ஸ்ட்ரீட் லைட்ல ஒக்காந்து பொம்பறோ எல்லாமே ஆட்ணு இருப்போ போடி வீட்டு பக்கமே வரவே மாட்டே வீட்டு வீட்டு ஃபோனு டிவி இன்னானே தெரியாது அப்பனா
அப்டி இருந்த பைய இப்ப எப்டி ப்ரோ அது மாரி மா டிங்க அதுதா ப்ரோ லைஃப் அதுதா ப்ரோ என்ஜாய்மெண்ட்டு
அதுதா என்ஜாய்மெண்டு இருந்தாலு லைஃப் இப்டி மாத்திருச்சு என்னா பண்றது
லைஃப்பு ஹாஸ்டல்ல போயிச்சு எதுவு பண்ண முடியாதா
அப்பிடி இல்ல இங்க இருந்தாலு இப்ப கூடோ கூப்பிடுவானுங்க எங்கேயாச்சு ஊரு து டிரிப்பு போலானு கூப்பிடுவானுங்க எனக்கு இப்போ பர்மிஷன் இருந்து எ பர்மீஷ ஆ கென் அதலா இல்ல பர்மிஷன் இருக்கு வீட்ல கேட்டா உட்ருவாங்க ஆனா எனக்கு போம் லைக் அது விருப்பம் வரமாட்டிங்கிது ஏன் தெர்ல செரி ப்ரோ நமக்குத்த நேர முடிஞ்சிச்சி நம்ம அப்பறமா மீண்டும் ஒரு நாள் பேசலாம்
இன்னொரு கால் நா பண்ணவா சேரி ப்ரோ ம் ம்